டெக்கு ஒங்களுக்கு வரு எனக்கு வர மாட்டிங்குதே
அ அ வரு ஆனா நீங்க கொஞ்சோ ரெஃப்ரெஷ்ல்லா பண்ணீட்டு பண்ணனு அ நம்ம கால் அதுல்லா பர்சனல்ல எதுமே நம்ம ஷேர் பண்ண கூடாது இதுல
ம்
சாப்ட்டீங்கள மதியானோ
ம் சாப்டாச்சு
ஆ என்ன சாப்ட்டீங்க மதியானோ
சாப்பாடு சாப்டுவாங்க என்ன வித்தியாசோ கேறீங்க என்ன சாப்டிங்க இல்லே இது கேப் துன்ன ஒன்னு சுத்தமா புரியலே தியாசமாருக்கு யாருமேல் சேர் பண்ண கூடாது எதுவுமே பேசக் கூடாது எதுமே பண்ணக்கூடாது ந்த ஆப்பு எதுக்காக யூசேஜ் ஒன்னு புரியிலையே
சரி ஓகே மதியானோ என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
சாப்பாடு கொழம்புந்தா பருப்பு கொழம்பு
செரி ஓகே அ ஒங்க வீட்ல மரோல்லா இருக்கா
இருக்கு
அ என்ன மாதிரியான மரங்கள்லா வச்சிருக்கீங்க
வாழ மரோ எலுமிச்சபழோ எல்லாமே தா வச்சிருக்கோ
செரி ஓகே நீங்க அந்த வாழ மரம் சொன்னீங்கல்லயா அத எப்டி பராமரிப்பீங்க
அப்பா
ஆ கேக்குதா